ஹலோ கேக்குது தோழ சொல்லுங்
ம் சாப்டாச்
சாப்டாச்சி தோழா சொல்லு தோழா சொல்லுங்க
காலேஜ் போயிட்டு போயினுக்கிறீங்ளா
நா ஹவுஸ் ஒயிஃப் தோழா ஹலோ கேக்குதா தோழ
ஆ அ ஆ கேக்குது தோழா நீங்கோ ஓகே ஓகே இல்ல நீங்க உங்க ஃரெண்ட்ஸ்சு வாய்ஸ் லா கேக்குது ஒரு வேல நீங்க அங்க போயிட்டிருக்கிங்லோ நெனச்ச ஏதாச்சு காலஜ் போயிட்
இதுதா இன்னைக்கு தா ஃபஸ்ட் டைம்மா சோ இதுனால எனக்கு கொஞ்சோ டீடெயில்ஸ் தெர்லயே ஃப்ரெண்டு தா இதல இருந்தாங்க
நானு நா இன்னிக்குதா ஃபர்ஸ்ட் நா ஒன்னு இதுலயே வந்து ஓல்டுல்லா இல்ல இப்பதா நானு ஃபர்ஸ்டு ஆனா பட் எயா வீட்டான் எயா வீட்டாண்ட எயா தம்பி தா என்ன ரெஃபர் பண்ணா எயா வீட்டாண்ட இருக்க பசங்க தா என்னய ரெஃபர் பண்ணாங்க
ஓ செரிங்க தோழா செரிங்க தோழா
நானே இது டிரஸ்ட்டான ஆப்பா இல்லியான் தெர்லயெ சொல்டு சேரி விடுங்க எல்லாரு ஃப்ரெண்டுக்குலா அமௌண்ட் ரிசீவ்டு வந்துச்சு செரி ஓகே நம்ம சும்மாதா இருக்கோ ரெண்டு நாள் ஃப்ரீயா தா இருப்பே
கண்டிப்பா தோழா ஒரு ஃபீஸ் கட்டுறதுக்காக நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லைங்ளா
பீஸ் கட்டுறதுக்லா அந்த அளவுக்கு அமௌண்ட்லா வரலியே நம்மக்கு மணி பாக்கெட்டுக்கு அமௌண்ட் ஏதாச்சு
கண்டிப்பா தோழா ஏதாவது ஒரு விஷயத்துல நமக்குன்னு நம்மளோட செல்ஃபா நம்மளோட எப்டி சொல்லுறது அட்லீஸ்ட் ஒரு பேனா வாங்க ஏதாவது ஒரு யூஸ் ஃபுல் பண்ணிக்கலா இல்லையா படிக்கிற கொழந்தைங்ளுக்கு அதுக்காக சொல்லவர
ஓகே ஓகே தோழா எனக்கு சொல்லுங் சொல்லுங்க சொல்லுங்க ஏதொ கேக்க வந்தீங்க
நீங்க எப்டி ஹாஸ்டல்ல இருக்கீங்ளா இல்ல எப்டி வீட்டில எதாவது இருந்து போறீங்ளா காலேஜிக்கு
இல்ல இல்ல நா வீட்ல இருந்துதா போறே பட் ஆனா
அங்கேயு ரூம் வெச்சிருக்கே
அப்டிங்ளா ஓகே நல்லது அப்டின்னா எப்டியு உங்க ஃப்ரெண்ட்ஸ்சுங்லா சேந்து சாப்பாடுலா செஞ்சு
ஆமா எல்லாரு நாங்க ஒன்னா சமைச்சு சாப்டு அங்கே இருப்போ ஏதாச்சி இப்போ இப்போ திங்ககெழம நாங்க போயிடுவோ அங்க போயிட்டு தேஸ்டே தா வருவோ ஆமா தேர்ஸ் டே வரைக்கு அங்க நால் நாள் ஃபோர் டேஸ்ஸு அங்கேயே ஸ்டே பண்ட்டு காலையில தா வீட்டுக்கு வருவோ
ஓகே தோழி இப்ப நீங்க என்ன படிக்கிறீங்க தோழா
நா இப்போ பி எல் பண்ணீட்டு இருக்க தோழா
சந்தோஷோ தோழா நல்லா படிங்க
ம் ம் ம் நல்லது
அப்றோ நீங்க அடிக்கடி என்ன சம்ப் நா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் எனக்கு ரெண்டுப் பெண் கொழந்தைங்க இருக்காங்க ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்க வந்து செவன்த்து படிக்கிறாங்க ஒருத்தவங்க வந்து ஃபிப்த்து படிக்கிறாங்க தோழா எங்க ஹஸ்பண்ட் வந்து பால் வியாபாரம் பண்றவங்க ஓகே நாங்க வந்து நாலு தலமுறையா பால் பிஸ்னஸ் தா பண்றோ அது மாரி அதனால ஆக்சுவலா அப்டி எ ஃப்ரெண்டு மூலியமா வந்த அது செரி நம் நீ ட்ரை பண்ணு உனக்கு இது செட் ஆகு ஏன்னா ஓ கொழந்தைங்க போனதுக்கு அப்புறோ நீ இங்க தான இருக்க ஆக்சுவலா நா இதுக்கு முன்னாடி வந்து எ பசங்க வந்து ஃபோன் ரொம்ப பாக்குறாங்க அப்படின்றதுனால நா பட்டன் செல்கு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தனா அதனால எனக்கு இந்த இந்த ஆ இந்த ஃபோன் பத்தி எனக்கு கொஞ்சோ இது தெரியாம போயிருச்சு அப்புறோ தா சொன்னே உள்ள இனிமே பசங்களுக்கு வந்து இதுல இருந்துதாடி நறைய கேக்குறாங்க எ பசங்களுமே சொன்னாங்க ஆக்சுவலா நாங்க வந்து படிக்கிறதுக்கு மட்டு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கிறோமா ஏதாது ப்ராஜெக்டுக்கு தெரிலனா மட்டு ஃபோன் பாக்குறோமா மத்தபடிலா ஒ ஃபோன் டச் பண்ண மாட்டோ அப்டீன்னு சொல்லி எ கொழந்தைங்க சொன்னதுனால ஓகே நா ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் வாங்கலா வாங்குற அப்டி சொல்லி நா இப்ப வாங்கி யூஸ் பண்ணிட்ருக்க அதனால எனக்கு இது கொஞ் சோ அந்த மெசேஜ் பண்றது இது மட்டு எடுப்ப பட்டன் செல்னா டக்கு டக்குன்னு பண்ணிடுவ இதுனா எனக் எதுமே கொஞ்சோ பழகனோ இல்ல தோழா அதனால கொஞ்சோ லேட் ஆகுது ஆனா இப்ப எ பசங்களுக்காக தா இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்குனே இப்ப வாங்கிட்டு அவுங்குளுக்கு யூஸ் பண்ணிட்டு அதா எ கொழந்தைங்களு அதே மாரிதா அவுங்குளுக்கு தேவையான விஷயங்கள மட்டு ஃபோன்ல இருந்து எடுத்துட்டு ஒடனே மம்மி இந்தாங்க ஃபோன் அப்டி சொ குடுத்துருவாங்க கேக்குது கேக்குது நீங்க பேசு கேக்குது சொல்லுங்க
டெக்ஸ்ட் பண்றது எத சொன்னீங்க தெரியுமா
புரியுல
லாஸ்ட்டா நீங்க அந்த ஃபோன்ல டெக்ஸ்ட்டு ஓடு அப்டீன்னு மெசேஜ்ஜு ஏதோ சொன்னீங்க அதோட எனக்கு நீங்க நீங்க பேசறது எனக்கு வாய்ஸ்
அப்டீங்ளா இல்ல எனக்கு எனக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்து அவ்ளோ யூஸ் பண்ண தெரியாது ஆனா இப்பதா கொஞ்ச கொஞ்சமா கத் துட்டிருக்கே
ஆ நல்லது நல்லது அது அது எல்லாருமே அப்டிதா அது யூஸ் பண்ண யூஸ் பண்ண ஒன்னு ஒரு விஷயத்து தெரியாத எல்லாருமே
கண்டிப்பா ஹலோ தோழா ஹலோ ஹலோ தோழா கேக்குதா
ஹலோ
ஹலோ தோழா கேக்குதா ஹலோ
கேக் கேக்குதுங்களா
ஆ இப்பதா கேக்குது தோழா
ஆ செரிங்க செரிங்க அது ஒண்ணு இல்ல அது அது ஒண்ணு கத்துகலா அவ்ளோ பெரிய விஷ்யோலா இல்ல இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் கத்துக்குட்டோணு அப்படின்லா ஒன்னு இல்ல அத நீங்க யூஸ் யூஸ் பண்ண யூஸ் பண்ண அது உங்குளுக்கு நார்மலா ஆயிடு அது
ஆதனால சரின்னு சொல்ட்டு இப்பதா யூஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கே அப்புறோ உங்க வீட்ல உங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்க
ஆ எ ஏ அப்பா வந்து விவசாயோ அவுங்க
ரொம்போ நல்லது
அ அந்த அது எதக்காக இருக்க இது ஒண்ணா நாங்க எங்குளுக்கு சமச்சு இதுக்கு நாங்க பத்து பேர் இருக்கோ எங்க வீட்ல
நீங்க சொந்தமா அப்போ உங்களுக்கு நிலம்ல்லா இருக்காத் தோழா
ஆ இருக் இருக்கு
சந்தோஷம் இப்ப என்ன போட்டிருக்கீங்க வயல்ல
நாங்க எப்பமே ஒரு ரெண்டு ஏக்கரா அந்த மாரி வந்து நாங்க நெல் பயிர்லதா இது பண்ணுவோ எதுக்காகனா நாங்களே குத்தி நாங்களே சாப்ட
ஒகே ஒகே ஒகே ஒகே அப்ப நீங்க மட்டும் ரொம்ப ஹெல்தியா சாப்டுறீங்க
இல்ல இவா அவ்ளதா அது இப்ப எல்லா இப்ப என்ன பண்றோ நம்ம எத்துனு போய்ட்டு நம்ம ப அத்தியாவசியத்துக்காக நம்ம பணதுக்காக நம்ம எடுத்துனுப்போயி அதுல போடுறோ அவங்க அதுல பாலிஷ் அத பாலிஷ் பண்ணி அவ எத்துனு வர்ரகு டபுள் மடங்கா வெல நம்ம கிட்ட குடு
கண்டிப்பா அது பாலிஷ் பண்ணாம இருக்கிறதா தோழா அதுல இருக்க உண்மையான சத்து தெல்லாமே போய்டுது ஷைன் பண்ண பண் ஷைன் பண்ண பண்ண அதுல இருக்க எல்லா சத்துக்களுமே போய் அதுல வெறு கார்போஹைட்ரேட் மட்டு மட்டும்தா இருக்கு ஆக்சுவலா எங்க மாமாவோட வீட்ல வயல் வச்சிருக்காங்க அவங்க வீட்ல பாத்தீங்கனா அரிசி வந்து பாத்தீங்கன் வச்சுக்கோங்களே பெருசு பெருசா இருக்கு ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு போம்போது நாங்க சா ப்டும்போது எனக்கு அந்த அரிசி வந்து என்னடா பாக்கு போது பயமா இருந்துச்சு என்னடா ரேஷன் அரிசி மாதிரி இருக்கு அப்டின் சொல்லி சொல்லி சொல்லி பேசிட்டு இருந்தமா அப்ப எங்க அக்கா சொன்னா இல்ல இந்த சாப்பாடு நீ சாப்ட்டு பாரு வேம்பு நல்லாருக்கு ஆனா அந்த சாப்பாடு ஒரு ரெண்டு நாள் சாப்ட் ட்டேன் பட் அந்த சாப்பாடு அவ்ளோ டேஸ்டா இருந்துச்சுத் தோழா
ஆ அதுலயே இன்னொன்னு இருக்கு உண்ம அதுல என்னனா இன்னொன்னு இருக்கு ம் என்னனா அதுல வந்து நெல்லுக்கு நேம் இருக்கு
ஓ அப்படிங்ளா
ஆமா ஆயிரத்தி பத்துன்னு ஒன்னு சொல்லுவாங்க நீங்க வந்து இந்த கனமாக இருக்கிற அரிசின்றது வந்து அந்த ஆயிரத்தி பத்து என்னமோ சொல்லுவாங்க சம்திங் எனக் சரியா தெரியல அத சொல்லுவாங்க அந்த மாரி ஒரு ஒரு நேம் இருக்கு அ நம்ம
ஹலோ ஹலோ தோழா கேக்குதா ஹலோ ஹலோ ஹலோ தோழா கேக்குதா ஹல்லோ ஹலோ